ஆ வணக்கம் கேக்குதா
ஆ எப்டி தோழி இருக்குறீங்க?
ஆ நல்லாருக்க தோழி நல்லாருக்கீங்களா?
நல்லாருக்கோ தோழி
என்ன தோழி பண்ணிட்ருக்கீங்க?
நா தோ மதிய சமையல் முடுச்ட்டு ஒரே ஓய்வு தோழி
அப்புடியா தோழி செரி தோழி செரிதோழி
ஆமா நீங்க என்ன சமயல்
நா என்ன நா சும்மா கல்லூரிக்கு போலான்ருக் கந் தோழி இன்னக்கி
சரிங்க தோழி போயிட்டு வந்துட்டீங்களா?
இல்ல தோழி இல்ல தோழி இப்பதா எங்க ஒவ்வொரு பேர் நிலயத்துல நிக்கிறே
ம் ம்
இன்னமதா போனு
சரிங்க தோழி இப்ப என்ன பா என்ன பா
உம் என்ன தோழி
சாப்டீங்ளா என்ன பண்றீங்க
உம் சாப்டேன் தோழி நீங்க சாப்டீங்ளா
இல்ல தோழி பிள்ளைங்களு தூங்குறாங்க ஆ கணவரு தூங்குறாங்க
உம் ஏப் பிள்ளைங்க எல்லா பள்ளி பள்ளிக்கூடம் போலையா
போல தோழி பாப்பாக்கு ஒடம்பு சரியில்ல
சின்னப்பப்பாக்கா ஆமா சொன்னாங்க எல்லா இருக்காங்க ங்களா
உம் அது மருத மலைக்கு போயிட்டு வந்துருக்கோ ஆமா
ஏன் என்னாச்சு தோழி
உடம்புக்கு
உம்
தெரியல தோழி தொட முய்ச்சி ல
உம் உம்
உம்
சேரி தோழி சேரி தோழி ஏ அதா நீங்க வந்து நல்லா பாத்து பாத்து தானே சாப்பாடு எல்லா சமச்சு தரீங்க அப்ற என்னதா என்னாச்சு
இல்ல தோழி ஒரு தெரிஞ்சவுங்க வீட்டுக்கு போயிருந்தோ அங்க சாப்டது வந்து அவுங்களுக்கு வந்து புட் பாய்சன் ஆயிருக்கு தோழி
என்ன தோழி சாப்பாடு குடுத்தீங்க
அது நா ஒண்ணு குடுக்கல தோழி பொது கேக்
எனக்கு வந் நீங்க கொஞ்ச நவுந்து வந்து பேசுறீங்களா
நா போகும் பொழுதே கேக்கு எல்லா வாங்கிட்டு போயிட்டே
ஆ ஆ ஆ
இல்லேனா குடுத்தே வேற ஒன்னு குடுக்கல அது அது என்னன்னா அவுங்க சாப்பாடு ஒத்துக்கல ஃபுட் பாய்சன் மாரி ஆயிடுச்சு தோழி
கேக் வந்து நெறய சாப்ட்டுடுட்டாங்களோ
சொல்ல சொல்லிருச்சும்மா இதுல சின்ன பீஸ்தா சாப்படாங்க அது சாப்புட்டு தே அது என்னா அ இது என்ன அங்க வீட்ல சிக்கன் வேற சமச்சிருந்தாங்களா ஆகுபக்காங்க ஒரு ரெண்டு வாயி சாப்புடவு ஓ பாயாசோன் நெனைக்கிற செக் பண்ணு
ஓ அப்புடியா ஆமாந் தோழி இப்ப வந்துட்டு செ கொழந்தைகளுக்கு வந் த்து ஒத்துக்காதுல்ல சில பேரு வீட்ல சாப்டா தண்ணியே மாத்தி மாத்தி தி குடுத்தாலே ஒத்துக்காது
அதுதா உண்ம தண்ணியே மா மாத்தி மாத்தி குடுத்தாலு ஒத்துக்காது
சாப்பாடு எல்லா எடுத்துட்டுல்ல போவீங்க
ஏ எடுத்துட்டுதாந் தோழி போவோ அது என் சேரி தெருஞ்ச வீடுதான அது அப்டின்ட்டு போன
சேரி தோழி இல்ல இல்ல பாப்பாக்கு மட்டுமாச் சு சமச்சு எடுத்துட்டு போங்க அந்த மார் ஒரு ரெண்டு இட்லி தான உத்தப்
ஆமா ஆ வந்து உங்களோடது வந் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் தானங்க தோழி
என்ன தோழி
எயிட் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸுங்களா உங்களோடது
அதா என்னதுன் கேக்குற
பணம் போடுறதுக்கு தோழி
ஓ அப்புடியா ஆ லாஸ்ட் டாவா
கடைசில ஏ முதல்ல
லாஸ்ட் ஐயோ கடைசியில நாப்பத்தி மூணு வருந் தோழி
சேரி நன்றி தோழி
சேர் தோழி சேரி தோழி ம் என்ன யா எனக் ஏன் போறீங்க தோழி பணோ
உங்களுக்குள்ள தில்லையே உங் இவங்க பாட்டியாருக்கப்போ
ஆமாங் தோழி இது
ம் ம் அவங்க சற்று கோவமா இருக்குறாங்களா எப் எப்படி இருக்கறாங்க என்ன பண்றாங்க
அவுங்க ரொம்ப கோவமாதா ப தோழி இருக்காங்க ஆ அதாவது கொஞ்சோ ஆ இப்ப என்ன காரணல்லாம் இல்ல தோழி சும் மா அது அப்டிதான் அதுக்கு அவுங்க நமக்கே தெரியாது எதுக்கு கோபடறாங்கனு தெரியாது எதுக்கு நல்லா இருக்காங்கன்னு தெரியாது
ம் ம்
நம்ப அப்டே பல அத அப்டே விட்ற வேண்டிய தான எனக்கு வேற ஒ எனக்கு வந்து உடல்நிலை சரியில்ல தோழி ஒரு ரெண்டு நாளா கொஞ்சம் காய்ச்சலா இருக்கு எதாச்சும் ஒரு மருந்து சொல்லுங்க
த வத்து வத் தாய் சொன்னியா மருத்துவமனைக்கு போனீங்களா இல்லயா
இல்ல தோழி அதெல்லாம் போல
ம்
அதாவது எப்டின்னா எனக்கு வந்துட்டு வாய் வந்துட்டு ரொம்ப புண்ணா இருக்கு தோழி அதாவது மேல ஒதடு புண்ணாதான் இருக்கு
ஆ
அதனால சொல்ட்டு செரி எல்லாரும் சொன்னாங்க எண்ண தேச்சி குளி சரியாயிடும் அப்டி சொன்னாங்க சேரினு அப் இப்பயு நா வாரத்துக்கு ரெண்டு வாட்டி தான் எண்ண தேச்சி குளிச்சன் ஆ அதுவே ஒடம்பு குளிர்ச்சியாதா இருந்துச்சு அதுக்கப்புறம் நேத் த்தி அப்புறம் ரெண்டு முந்தா நேத்திலேருந்து ஆ முந்தாநேத்தி இரவுலந்து கொஞ்சம் ஒடம்பு சரியில்ல அ கால்ல எல்லா கொஞ்சோ அதிகமா காய்ச்சல் இருந்துச்சு அதா சேரி நா வந்து அந்த நம்ம மே இதுல மெடிக்கல்ல வாங்குவோல்ல மருந்து எல்லா அதுதா வாங்கி மாத்துர மட்டு போட்ட ம் இத ச்ச நீங்க வந்து கசாயம் மாரி எதாவது சொல்லுங்க தோழி
வந்து ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எங்க பாத்தாலு ரொம்ப வைரஸ் காச்சல் வைரஸ் காச்சல் தா அதிகமாயி
ஆமா ஆமா ம்
இந்த காச்சல் அப்டின்ன நீங்க இருக்கட்டு இல்ல வந்து எதாவது மெடிக் இல்ல அது மட்டுந்தா இங்க சாப்புற மார் இருக்கு ட்டுமா அது வந்து ஒரு நல்ல பழக்கமா இருக்கு வாய்ப்பே இல்லன் நா சொல்லுவ அ ஏ முடிஞ்ச அளவுக்கு உங்களால அதாவது தனியார் மருத்துவமனைக்கு போக முடியில அப்டின்னாலும் கூட அரசு மருத் போயிட் கால எங்க கொழந்தைக்கு அதுஸ் பத்து மணிக்குதா தூக்கிட்டு போயிட்டு வந்த ம் அதனால வந்துட்டு நீங்க அது ஆட்டி அந்த மாரியாவது நீங்க போயிட்டு வரலா ஒடம்ப எதோ நம்ம ஒடம்ப நம்மதா பாத்துக்கணும் உங்களுடைய தங்கைக்கு வேரு சொல்லியிருந்தாங்களே தோழி
அதுதா எதாவது தைராய்டு அதுக்கு வந்துட்டு பரிசோதனை பண்றதுக்காக போயிருப்பாங்க போல எதோ முடியெல்லா கொட்டுதா ம் அவ அவங்க வேற ஊருக்கு போறாங்க இன்னிக்கி நாளைக்கிதா போறாங்க ஊருக்கு சேரி அதனால முடி கொட்டுதுன் சொல்ட் டு இன்னிக்கி வந்து மொரத் த்துன் நெனச்சுகிட்டு இருந்தாங்க போல
வந்துட்டாங்களா போயிட்டு
ஆ வந்துட்டாங்க தோழி அத நை கேட்ட என்ன சொன்னாங்கன்ட்டு வீட்டுக்கு வர சொல்ற அப்டின்னாங்க
ஆ
ம் ம்
சேரி சேரி தோழி இங்க ஒரு வேல இதா கூடா இருக்கலா வெயில் அதிகமா இருக்கு இல்லையா ஆஹ் அப்ப நெறைய தண்ணி குடிக்காது அந்த மாதிரி கூட பிரச்சனை எல்லா கூட
ஆமா ம் நா வந்து தோழி தண்ணில வந்து வெந்தயம் இல்ன்னா ஜீரகம் இந்த மாதிரி எல்லா நா போட்டுதா நா குடிக்கிற இருந்துமே எனக்கு வந்துட்டு ம் உதடுல்லா ரொம்ப புண்ணா இருக்கு அதாவது இப்ப எல்லா என்ன சொல்றாங்கன்னா வெயில் நலமா இருக்கு ரொம்ப சூடா இருக்கு அதனால அப்படின்னு சொல்றாங்க அதனாலதா நா குளிர் கட்சிக்காக கொஞ்ச நெறைய எடுத்துக்கிறே இருந்தாலும் எனக்கு அந்த புண்ணு வந்துட்டு எனக்கு ஆரவே இல்ல தோழி இன்னு புண்ணாதா இருக்கு
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி இப்ப நீ ஆமா நீங்க ஒண்ணு அந்த என்னது இது சொல்லுவாங்கள தோழி ஆ பாதாம் பிசின்னு சொல்லி கடைல விக்கிம் தோழி பாக்கெட் ஐந்து ரூபாய் அல்லது பத்
இப்போ எனக்கு வந்துட்டு என்ன பிரச்சன அப்படின்னாக்கா ஆ இப்போ இப்ப ரொம்ப நா ரெண்டு நாள் அதாவது இப்ப மூணு நாளக்கி ஒரு வாட்டி என்னாச்சு குளி குளிக்காம ஆ ரெண்டு நாளக்கி ஒருத்தட்டி எனச்சு குளிச்சே அதனால எனக்கு நேத்தி வந்து நேத்தி நைட்டு வேற நாங்க நேத்த இரவு நாங்க சமைக்கல அ காலையில வடிச்சி சாதத்துல தண்ணி ஊத்தி நைட்டு சாப்பிட்டு படுத்துட்டோ தாத்தாக்கு வந்துட்டு அங்க பக்கத்துக்கட்டு வந்து தோசை ஊத்துனாங்க வாங்கி குடுத்துட்டோ அது வந்துட்டு தண்ணி கொத்த சாதமா இருக்கிறதுதுனால எனக்கு ஒத்துக்கல ஒத்துக்காம கொஞ்ச ஆ காய்ச்சல் வந்திருக்கும்ன்னனு நா நினைக்கிறே அதனால ஆனா எனக்கு குளிர்ச்சியாவ இருக்கு ஏன்னா நா வந்துட்டு இந்த வெந்தயம்ங்கிறது வந்து நா தினமும் எடுத்துக்கற ஒண்ணு வெந்தயம் சேரி அப்புறம் அந்த பாதாம் பீசுன்னு அப்புறம் அந்த சப்ஜா இதெல்லா சொல்லுவாங்களா இதெல்லா நா வந்து ஒரு நாளைக்கு ஒண்ணுன்னு எடுத்துக்கிறே அதனால கண்டிப்பா அந்த சூடுனால பிரச்சனைன்னு கண்டிப்பா அது இருக்காதுன்னு நினைக்கிறே தோழி
ம் ம் கண்டிப்பா அத நம்ம காலைலே வச்சு சாப் இப்பவே என்ன தூக்கி சாப்பீங்க என்ன பண்ணு
ஆமா தோழி அது வந்துட்டு இல்ல இப்போ நா
அச்சியா
இல்ல இல்ல நா சொன்னே வேணும்னா சமைக்கிறே அப்படின்னு சொன்னே இல்லல சா அதாவது சாப்ப அரிசி வேற கொஞ்ச இதா இருக்குல்ல சரி சாப்பாடு வடிக்க வேணா இருக்கிற சாப்பாடு பாாரத்துக்கலாஅப்படின்னாங்க சேரி ஓகேன்ட்டு நாங்க அப்பற நல்லாதான் இருந்துச்சு ஒரு சா இந்தடவை போல நல்லா இருந்துச்சு சாதம ஆனா இரவு சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா இல்ல சாதம் அதுக்காக என்ன பன்றது வேற சாதமவேடிக்க முடியுமா சரின்ட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டோ உம் எனக்கு வந்துட்டு கா காலையிலதா கொஞ்ச அது ஒரு மாரி ஒத்துக்கல அதுதா மத்த இதெல்லா ஒண்ணு இல்ல
சேரிங் தோழி அப்புறோ உங்க தாத்தா எப்படி சொல்லி இருக்கறாங்க
தோழி
என்ன பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுலதா இருக்காங்களாவெளிலே எங்கய போயிட்
அவங்கவங்க வீட் வீட்டுலதா தோழியிருக்காங்க நேத்தி வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கட ஒன்னு இருக்கு அந்த கடக்கி வந்துட்டு அங்க அந்த கடைல கடைல போய் நிக்கிறாங்க ஆ ம் அ போய் பாட்டி போய் சொல் ட்டு வந்தாங்கன்னா கடைக்கு வந்தா வத்த குடுத்து விடுங்க நா வந்து காசு தரே அப்டி சொல்லிருந்தாங்களா நா நேத்தி போன உட்னே வத்த குடுத் தாங்க அவங்க நா நெனச்சிக்கிட்டே செரி அவங்களாதா குடுக்குறங்க போலன்னு நெனச்சுக்கிட்டே நா
ம்
பாட்டிதா குடுக்க சொன்னாங்கன்னு அதுக்கப்புறோ ஆ சொன்னாங்க பாட்டி சொன்னாங்க வீட்ல வந்துட்டு
ஆ சரிங்க தோழி
அது பாத் ட்டய பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட வைக்காம எல்லாமே சாப்புட்டாங்க
ஓ பரவால்ல தோழி
அது எப்டினா எனக்கு ஒரு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சுன்னு வச்சுக்ங்ளே ஏன்னா ஒரு குடுத்து சாப்புடு சாப்புடுன்னு சொல்லணு உக்காந்துக்கிட்டு பக்கத்துலயே அவுங்களுக்கு ஒரு வேள சாப் ப்பாடு குடுக்கறதுக்கு மொதல்ல நம்ப சாப்ட்டுட்டு நம்போ ஒரு ஒரு கத்துறதுக்கு ஒரு தயாரா இருக்கணு அந்த மாதிரி
ம்
புடுன்னு சொல்ணு கைஸ் அது நேத் சின்னவ எதன்னா மண்ணள்ளி கைல வச்சுட்டு உக்காந்துருக்காங்க
ம் ம்
ஆ மண்ணள்ளி கைல வச்சுட்டு உக்காந்துருக்காங்க இதுல வந்துட்டு இன்னொரு இன்னொரு சி்த்தி இருக்காங்க எனக்கு அவுங்க வந்து எனக்கு வந்துட்டு ஆ ஆ எனக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க அவுங்க சொன்னாங்க சாப்பாடு குடுங்க சாப்பாடு குடுங்கன்னு சொல்றாங்க அதாவது எப்டின்னா சாப் சாப்பாடு எப்டி குடுக்காம இருப்பாங்களா இல்ல சாப்பாடு குடுத்துட்டுதா இருக்கோ ஆ சாப்பாடு குடுங்க அவுங்க வந்து கட்ப அதாவது போன் கட் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு அவுங்க சொல்றாங்க சாப்பாடே குடுக்கமாட்றாங்க அப் அப்படின்னு சொல்றாங்க
ம் ம்
வந்துட்டு நச்சமா எனக்கு கோவோ வந்துட்டு ஏன்னா பாத்து பாத்து சாப்பாடு குடுக்குறோ இப்போ வெள்ல வரறத்துக்கு நாங்க சமச்சு காலையயே சமச்சுட்டு அவுங்களுக்கு சாப்பாடு குடுத்துட்டுதா நாங்க கண்டிப்பா வரோ சேரி தோழி சேரி தோழி நன்றி ரொம்ப ம் நன்றி